ஹலோ
ஆ வணக்கம் சகோதரி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்பவே நல்லா இருக்கே
ம் சும்மா தா இருக்கே நீங்க
ஆ நானு சும்மாதா உக்காந்துருக்கே காஃபி குடிச்சிட்டிங்ளா
ஆ புரியல
காஃபிலா குடி காஃபிலா குடிச்சிட்டிங்ளா
ஆ அதெல்லா நால் மணிக்கே முச்சிருவோ
ஓ பரவால்ல நாங்க இப்போதா இங்க சரியான மழ நாங்க இப்பதா இங்க பயங்கரமான மழ மதுரை
அப்டியா இங்கல்லா மழல்லா இல்ல
ஓ அத்தா இங்க சரியான மழ இப்பதா நீங்க
அப்டியா நாங்க திருவள்ளூர்
ஓ திருவள்ளூரா
உம்
இங்க மழ வாரத்துக்கு ஒரு நாள் வருது நல்ல பயங்கரமான மழயா தா வரும் அதுக்கடுத்து திரும்ப நாளைலருந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடு
இங்க எப்பவுமே வெயிலாதா இருக்து
ம் ம் அது பரவால்ல இதுதானே வந்துச்சுன்னா அது வயிறு வலி இந்த மாறி வந்துருது ஹீட் ஆகி ஆமா பசங்க அவுங்கல்லா வயிறு வலி இந்த மாறி வந்துரும் உடனே
அ செட் ஆவலயா க்ளைமெட்
இல்ல வெயி லு மழ இந்த மாறி மாறி மாறி வரும்போது ஹீட் ஆயிடுல்ல அவங்களுக்கு கிளைமெட் ஒத்துகாம போயிடும்
அப்டியா அத்தா சொல்றே கிளைமெட் மாத் மாறி மாறி வருதுல்ல அனால செட் ஆவல கிளைமெட்டுப்பா உம் சாப் நாங்க ரெண்டு பேரு
ஓ சேர் சேரி
அப்றோ என்ன பண்றீங்க நானு அண்ணே அப்டி சொன்னே
ஓ சேரி சேரி படிச்சுட்டு இருக்கீங்ளா நா நா உட்றா நா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ரெண்டு பசங்க நாங்க நாலு பேரு இருக்கோ
நாங்க கூட நாலு பேரு தா இருக்கறோ நா கூட பொறந்தவங்க எத்தன பேருன்னு கேட்டிங்களோன்னு நெனச்சே
அ ஓ நா உங்க வீட்ல தா எத்தன பேருன்னு கேட்டே என்ன ரெண்டு பேரு சொல்றீங்க நானும் யோசிட்டுயிருக்கே
எங்க அம்மா அப்பா அண்ணே நா
ஆ சேரி சேரி யூ ஜி யா பி ஜி பண்றீங்ளா
இல்ல யு ஜி தா
ஓ சேரி சேரி
ம்
ம் நால்லா பி ஜி போட்ணும்னு ட்ரை பண்ணே எங்க வீ்ட்ல படிக்க வெக்கல பி ஜி எல்லா வேணான்ட்டாங்க நீங்க நல்லா படிங்க ஆமா நா வந்து கம்யூட்டர் சயின்ஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸா நாங்களு தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா
ஆ நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா பி எஸ் சி முடிச்சே எம் சி தா ரொம்ப ஆசப்பட்டே எங்க சீனியர்ஸ் தா ரொம்ப ஆசைய வெதச்சுட்டாங்க எம் சி ஆகணு அத்தா பயங்கரமா இருக்கும். அப்டி இப்டின்னு சொல்லி எங்க சீனியர்ஸ்சா எம் சி எ படிப்பாங்களா அவங்க வந்து என்ன
ஆ சொல்லுங் நா இல்ல சொல்லுங் சொல்லுங்
சேரி அதே மாறி தா பி ஜி பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணது ஆனா கடைசி வீட்ல முடியில வேணா வேணான்ட்டாங்க
அப்டியா பி ஜி ல்லா நா பண்லான்னு தா இருக்கேன் ஐடியா இருக்கு கேட்ட பர்மிஷன்லாம் ம்
ம்
அப்றோ சாப்ட்டீங்களா
ஆ இனிமே தா நீங்க
நாங்க கூட இனிமே தா
ம் ம் இப்ப என்ன உங்களுக்கு காலேஜ் போயிட்டு இருக்குல உங்களுக்கு எப்டி போகுதுக்கா து காலேஜ்ல உங்களுக்கு
ஆ நல்லா போது சீனியர்ஸ்ல்லா போயிட்டாங்க அதா கஷ்டமா இருக்கு
ஹாஸ்டல்ல ஓ நீங்க வி டேஸ் காலர் தானா
ஆ டேஸ் காலர்தா
ம் நா ஹாஸ்டல்லல இருந்தே ஃபர்ஸ்ட் இயர் மட்டு ஹாஸ்டல்ல இருந்தே அதுக்கடுத்து முடியல
அப்டியா
ஆமா எனக்கு வீட்டுக்கிட்டேயே ஒரு ஒன் ஹவர் டிரவல்லாதா காலேஜ் இருந்தது நா தா ஹாஸ்டல்லைப் பாக்கணும்னு சொல்லிட்டு முடியவே முடியாது ஹஸ்டல் லைப் தா இருந்து ஆகுன்னு சொல்லிட் டு போனே போயிட்டு ஒரு வருஷ அதுக்கு மேல முடியல அடுத்து ரெண்டு வருஷோ பஸ் தா ரே டேஸ் கலரா போயிட்டு ஒரு நாளைக் நாலு நேரோ ட்ராவல் ஆயிடுச்சு
பஸ்ல போறது எவ்ளோ கஷ்டோ எல்லாரு வந்து வந்து வந்து அங்க கூட்டமா வேற இருக்கு
ஆ இல்ல எனக்கு நா ரெண்டு மூணு பஸு மாறி போகணு
அப்டியா
ஆமா ஒரே பஸ்னா பிரச்சனை இல்ல அதுக்கடுத்துதா போய் டேஸ் காலர்ல மாட்டி
ம்
எனக்கு செகண்ட் ஷிப்டு காலேஜ் அதனால எனக்கு அவ்ளோ கஷ்டோ இல்ல ஃபர்ஸ்ட் ஷிப்டா இருந்தா ரொம்ப கஷ்டோ
நாங்களு பஸ்ல தா போறோ
எவ்ளோ நேரோ உங்களுக்கு ட்ரவல்
எனக்கு ஒரு ஒன் ஹவர்
ம் இல்ல எனக்கு போறதுக்கு மட்டுமே ஒரு ரெண்டே கால் மணி நேரோ ஆகு திரும்ப ரிட்டன் ரெண்டே கா மணி நேரோ ஆகு
ஆனா நாங்க லேட்டாதா போவோன்னு வச்சக்கோங்க அதுவே
ஓ உங்களுக்கு ஃபுல் டே காலேஜா
ஆமா நைன் தேர்ட்டிக்கு போயிட்டு த்ரீ ஓ கிளாக்
செரி செரி எங்களுக்கு ஒன் ஃபிப்டின்ல இருந்து ஃபைவ் ஃபிப்டி வரைக்கு நா வீட்டுல இருந்து பதினோரு மணிக் கி கெளம்பிடுவே திரும்ப முடிஞ்சு நைட் எல்லா இது பண்ணி வீட்டுக்கு வர ஒரு எட்டரை ஆயிடு
அப்பிடியா
ம்
சேரி அப்புறோ
ம்
இப்போ என்னாப் பண்றீங்க
நா வீட்டுலதா அப்போ ஹவுஸ் ஒஃப் தா ஆமா பசங்க இருக் காங்க டிவின்ஸு அதனால வெளியில எல்லா போ முடியாது வேலைக் கி இதெல்லா எதுவு போக முடியல இன்னு கொஞ்சோ பெரிய பசங்களா ஆகணு
அப்டியா குட்டி குட்டி பசங்களா ஜாலியா இருக்கா
ஜாலியா இருக்கா அதும் பயங்கர ஜாலியாதா இருக்கு ஆமா
சொன்னியா
ஆமா
ம்
உங்களுக்கு என்ன உங்களுக்கூ த்ரீ உங்களுக்கூ த்ரீ டேஸ் லீவா
ஆமா ஜாலியா இருந்தே அதா
என்னது
ஜாலியா இருக்கொ அதா த்ரீ டேஸ்
ஓ த்ரி டேஸ்கு தகுந்தளவு உங்களுக்கு ஒர்க் கொடுக்கலையா வீட்ல
ஆஹ் கொடுப்பாங்க அத அப்பப்போ முடிச்சுட்டா எதூ சொல்ல மாட்டேங்க இல்லன்னா அவ்ளா தா
சேர் சேரி எங்களுக்குல்லா பயங்கரமா கொடுத்து எங்கலெல்லா பாடா படுத்தி வுட்டுருவாங்க காலேஜா ஸ்கூலானே தெரியாது அந்தளவுக்கு இருக்கூ எங்களுக்கு வந்து
எங்களுக் கூட குடுப்பாங்க நாங்க அத முடிக்கு மாட்
இல்ல உங்க சிரிப்புல எனக்கு தெரிஞ்சிருச்சுதா ஆன்சரு அதா ஜாலியா இருக்கே நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதா காரணோ போலன்ட்டு ஹ
பண்ண மாட்டோ
ஆமா எப்டி அப்ப போன திட்ட மாட்டாங்களா
திட்டெல்லா வாங்கிப்போ மொத்தமா சேத்து வாங்கிப்போ நம்ம மட்டூ எழுதுலனா தான பிரச்
ஆ செட்டு சேர்த்துக்கிறதாமா செட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இருந்துக்கிறே நாங் எங்கங் கிளாஸ்ல நாங் யாருமே நம்ப மாட்டோ ஏன்னா யார் படிக்கவே மாட்டேன் சொல்றாங்களோ அவுங்க தா ஃபஸ்ட் ஆளா படிச்ட்டு வருவாங்க அதனால தா நம்ப கூடாது யாரையுமே கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு பரவாயில்ல செட்டு சேந்ததுனால பிரச்சன இல்ல
நாங்க ஒன்னா சேந்தா திட்டு வாங்குவோ எல்லாமே ஒன்னா சேந்து தா பண்ணுவோ
எத்தன பேர் இருக்கீங்க அப்டி உங்க கேங்க்ல
எங்க கிளாஸ்லயே மொத்தொ வந்து செவன்டீன் பேர் தா அதுல வந்து இதே பாய்ஸ் வந்து செவன் பேர் சீ செவன் மெம்பர்ஸ்ஹு கோர்ள்ஸ் வந் இது டென் மெம்பர்ஸ் தான் அதுல ஒரு பொண்ணு வந்து டி சி வாங்கிட்டு போயிட்டா இப்போ ஒன்பது பேர் இருக்கோ ஒன்பது பேருமே எதுவுமே பண்ண மாட்டோ பிளான் பண்ணி எதூமே
உங்க மேமோட நெலம தா என்ன
அவுங்க டெய்லி கேப் ப்பாங்க நாங்க டெய்லியோ இததா சொல்லோ அவுங்களுக்கே நீங்க இவ்ளோ தா அப்டின் சொல்ட்டு வுட்ருவாங்க ஓ
ம் எங்களுக்கு ஸ்கூல்ல மாரி இல்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி வந்து எழுத சொல்லுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா எங்களோட ரெப்பு இருப்பாங்கில்ல அவுங்க படிச்சாச்சுன்னா கண்டிப்பா இன்னிக்கு எக்ஸாம் எழுதியே தா ஆகணூ நடந்தே ஆகணூ
இப்ப தா
எங்களுக்கு அதாவது எங்களுக்கு எப்டின்னா அவுங்க படிச்சா அன்னிக்கு கண்டிப்பா டெஸ்டு நடந்து தா ஆகணூ அதா ரூல்ன்னூவாங்க அவுங்க படிக்காட்டி அவ கெடக்குறா பாத்துக்கலா அப்டின்றுவாங்க ஏ நேத்து இப்பிடித்தானே சொன்னா அடிக்கிட்டு அதுகா டெய்லி சொல்ல முடியாது அப்டின்று வாங்க
எங்க காலேஜ்ல ஏ கிளாஸ்ல வந்து அந்த ரெப்பு தா ரொம்ப பாவமே எல்லாத்துக்கு அவதா திட்டுவாங்குவா
அப்பாவே ரெப்பா இருந்திருக்காங்க
ஃபஸ்ட்டு அவ்ளோ தா விடு ஒரு பரவால்ல அதுக்கப்பறந்தா நாங்க பின்னாடிக்கு
ம் உங்களுக்கு அப்பாவியா கெடச்சிட்டாங்கனா உங்களுக்கு தெரில உங்களுக்கு ஈஸியா போயிருச்சு எங்களுக்கு அப்டி இல்ல
எங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப எங்க ரொம்ப கொடுமகாரரு நாந்தா ஃபர்ஸ்ட் இயர் இருந்தே என்னால முடியல என்ன வேணாலலு பண்ணிட்டு கடைசி இப்டிக்கிறப்புன்னு போட்டுருவாங்களா என்னால முடில அதுக்கடுத்து யார் வேணாலு பண்ணிக்கங்க சாமி நா வரவேயில்ல இந்த இதுக்குள்ளன்ட்டு வந்துட்டே என்னால முடியவே முடியாதுன் சொல்லுட்டு அடுத்து ஒரு பொண்ணு வந்துச்சு இது எப்டி இப்போ நம்ம ஸ்கூலல்லா அந்த பேசியவர்கள்னு எழுதுவாங்கள போர்டுல
ஆ
அந்த வேலைய நாங்க தேர்ட் இயர் படிக்கு போது கூட பண்ணிகிட்ருந்துச்சு
ஓவர் டாக்கிங் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ் ல போட்டாங்களா ஓவர் டாக்கிங் ஓவர் டாக்கிங்
போர்டுல எழுதுவோ ஸ்கூல் படிக்கும் போது இவங்க நோட் வச்சிரு கு அதாவது அவுங்க எப்டி மேம் வந்து என்ன சொல்லிருப்பாங்க நா இல்லாத நேரத்துல கொஞ்ச க்ளாஸ கொஞ்ச அமைதியா பாத்துகோன்னு சொல்லிருப்பாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுனா சொல்லவே சொல்லாது ஏன்ன சொல்லிட்டா எல்லாரு பேசாம இருந்துருவோல அமிதியா உக்காந்து எழுதுனாதானே அவங்களுக்கு பிடிக்காதவங்கள எழுதி வைக்க முடியு
ம்
அதுக்காக அந்த பொண்ணு அமைதிய உக்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கு
நீங்க வந்து அவங்க பிடிக்காத லிஸ்ட்லதா இருந்திருப்பீங்க போல
இல்ல இல்ல எனக்கு வந்து எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனமே இல்ல எனக்கு என்னன்னா ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு இது போட்டச்சு சென்ட் ரொம்ப ஓவரா போட்டு வந்துச்சு எனக்கு டக்குன்னு அன்னைக்கு எனக்கு மூச்சு விட முடியாம ஆயிச்சு யார் என்ன பண்ணிட்டு வந்து எப்டின்னா முடியல அப்டின் சொன்ன கடைசி அந்த பொண்ணு திருதிருனு முழிச்சிட்டு நான்தா அப்டின்னு சொல்லுச்சி அது ஞாபக வச்சுட்டு கும்போல எண்ணி ரெண்டாவது நாளே எ பேர எழுதிருச்சு ம்
சரி கீழ வச்சக்கிறே நா சென்ட்டுலா வச்சிக்கிறாங்க
ஆ அந்தது என்னாலா தாங்க முடியல ஒரு மாரி ஏதாவது எ பக்கத்துல உக்காந்துட்டா மூச்சே விட முடியல யார் இப்டி பண்ணிட்டு வந்தானே தெரியல என்னால மூச்ச விட முடியலன் சொல்லிட்ட அந்த பொண்ணுக்கு அது ஒரு மாரி ஆயிடுச்சு போல அதனால ரெண்டாவது நாளே எ பேர எழுதிருச்சு அத வேற ஒரு ரீசன வச்சு டிபார்ட்மெண்ட்லே என்ன வர சொல்லிருங்காங்க எங்க மேம் எப்டி நா என்னமோ ஏதோ நெனைச்சு சார் ஆத்தியா வர சொல்லுங்க என்ன மேம் என்ன ஆச்சு அப்டின்னு சொல்ல நாங்க லாயரு எது எக்ஸாம் எது இல்ல எதுக்கு நம்ளை கூப்ட அங்க போனா என்ன க்ளாஸ் விளையாண்டுட்டு பேசிட்ருக்கியாமே கேட்டாங்க நாந்தா சொன்னே மேம் இப்ப கூட நீங்க அமைதியா போங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்ருக்காங்க அவங்க பேரே இதுல வரல பாருங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிட்ருக்காங்க அவங்க பேரே அந்த லிஸ்ட்ல இல்ல ஏ பேரு தா இருக்கு பாருங்க அப்டி என்ன எனக்கு இந்த பிள்ளைக்கு ஏதோ இந்த அப்ப வந்து இந்த விஷயத்த மறந்துட்டே இந்த வீக்குல எனக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சன நடந்துச்சி அததா ஞாபகம் வச்சி எ பேரு எழுதி வச்சிருக்கு அப்டின்னு சொல்லிட்டே என்ன பிரச்சின நடந்துச்சு அப்டினு கேட்டாங்க எனக்கு அது ஞாபக வரலையே மேம் தீடீர்னு கேட்டனால எனக்கு ஞாபக இல்ல வேனா இப்பயே போய் பாருங்க டான்ஸ்சு இத்தனை பேர் ஆடுறாய்ங்கன் பாருங்க அப்டி இந்தப்பிள்ள லலிஸ்ட்ல எழுதிருக்கான்னு மட்ட பாருங்க அப்டின்னே அவுங்கடுத்து என்ன அனுப்ச்சு வுட்டு அந்த புள்ளைக்கு நல்லா பூசைய குடுத்து அனுப்புச்சு வச்சிட்டாங்க
அப்டியா
ஆமா இ தேர்ட் இயரு அதுவு ஃபைனல் செமஸ்ட்ரு அப்ப போய் யாராவது இந்த மாரி பண்ணுவாங்களா பேசியவர்கள் எழுதி அப்டியே எழுதி அது ஒரு டபுள் லைன் வேற கீழ போட்டு அண்டர் லைன் ல்லா போட்டு
நாங்களா வந்து பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற சார் வந்து எங்கள சொல்லுவாரு கொஞ்சோ நேரோ அமைதியா தா இருங்களேமா லெஸ் லெசன் தான நடத்துறே பேசினே இருக்கிறீங்க தொன தொன தொனனு ஏ வாயத்த மூடுங்களே சா சொல்ல அப்ப கூட வாய மூட மாட்டோ ஒரு அஞ்சு நிமிஷ் சிந்தா அவரு வந்து பேசிட்டு போனதுக்கு அஞ்சு நிம்ஷோ சைலண்டா இருப்போ திருப்பி நாங்க பண்றது தா பண்ணுவோ
ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு வித்தியாசமே இல்லாம பண்ணா என்ன பண்றது அங்கேயே கொடும காலேஜ்ம் டா டார்ச்சரா இருந்தா என்ன பண்றது பா செரி நம்ம இன்னொரு நாள் பேசலா
ஆ ஓகே
ஆ நன்றி
ஆ
ஆ
ம் ஹும்